தோழி
சகோதரி கேக்குதுங்களா
ஆ கேக்குது
சொல்லுங்க சகோதரி எடையில டீ காபி குடிக்கிற பழக்கோ இருக்குங்களா
ஆ
எடையில டீ காபி எல்லா குடிக்கிற பழக்கெ இருக்குங்களா சகோ
டீ நறையா குடிப்பே
ஓ சரிங்க சரிங்க அதிகமா டீ காஃப்பி வந்து குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே சகோதரி
ஆமா ஆனா என்ன எனக்கு அதுதா புடிக்கு தினமு ச காலையில ஒரு ஃப்ளாஸ் டா டீ வேணு சாய்ங்காலோ ஒரு கிளாஸ் டீ வேண அது இல்லாட்ட ஏதோ மாதிரி இருக்கு அந்த மாதிரி
டீ காஃபி எழுந்தது பாத்தீங்கன்னா டீ பெட் டி சில பேர் பெட் காஃபி பெட் டி எல்லா குடிக்கிற பழக்கமே இருக்கு சகோதரி அதனமோ டீ குடிச்சாவ் ஆ டீ குடிச்சாத இந்த நாளே வந்து எத சுறுசுறுப்பா இயங்கறதா வந்து அவங்க வந்து அப்டி
ஆமா ஆமா
இப்ப எல்லா பாத்தீங்கன்னா சகோதரி டீக்கடையில டீக்கட வச்சு பெரியாலா ஆனவ தா சகோதரி அதிகமா இருக்காங்க
கண்டிப்பா
ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டீயோட நாத்தத்த வந்து மக்கள் அதிகமா அப்ப எல்லா பாத்தீங்கன்னா வயசானவங்க தா இந்த நம்ம ஊர்ல இருக்கிற டீ கடையில உக்காந்து இருப்பாங்க சாயந்திரோ ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஆனா இப்ப எல்லா பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்டே அதிகமா டீ கடையில் உக்கார்ற அளவுக்கு வந்துருச்சு
ஆமா ஆமா
ஆமா சகோதரி அங்கெல்லா வெயில் அடிக்குதுங்களா சகோதரி
வெயில் இப்பதா கொஞ்ச கொஞ்சமா விழுது
அங்கலா எப்டி சகோதரி கிளைமேட் இருக்கு
ஆ கிளைமேட் கொஞ்சோ பரவாயில்ல ஆனா சூடுதா ரொம்ப இருக்கு
ஆமா மா சகோதரி நீங்க வந்து இந்த என்ன வச்சு குளிக்கிற ஹேபிட் லா இருக்கா சகோதரி அதிகமா உடல் வந்து சூடா இருந்துச்சன்னா வந்துட்டு என்ன வச்சு குளக்கணு அப்டின்னு சொல்லுவாங்க
ஆமா என்ன வச்சுதா எப்பவுமே குள்கிறது
ஓ சரிங்க சரி ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணனு தலைக்குளிக் க்கரதா நல்லதுங்கிற மாரி நமக்கு தோணு ஏன்னா தல வந்து இ வே தா என்னமோ மாரியாவே இருக்கு சகோதரி
இல்லாட்டா ஏதோ மாரி இருக்க மாரி இருக்கு
ஆமா சகோதரி அப்டிதா சொல்லிக்கிறாங்க ஆமா சகோதரி அப்டிதா இருக்கு வந்துட்டு ஏன்னா நமக்கே பாத்தீங்கன்னா தல வந்து என்னமோ மாரியாவே இருக்கு நம்ம வந்து தலைக்கு ஊத்துனாதா வந்துட்டு நல்லா இருக்கு அப்டிங்கிற மாரிலா சொல்லுவாங்க அது கொழந்தைங்களுக்குமே பாத்தீங்கன்னா சகோதரி அடிக்கடிஹ வார இது ரெண்டு நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணனு அப்தான் வந்து நல்லா இருக்கு அப்டிங்கிற மாரி சொல்றாங்க
ஆமா கண்டிப்பா
ஆமா சகோதிரி அம்மா என்ன சகோத்ரி பண்றாங்க பாப்பா பாத்துக்கறாங்களா
போல அதா தொட்டில்ல போட்டு ஆட்டுறாங்க
சேரிங்க சேரிங்க சகோதிரி
உம்
தூக்க வந்தாலே பிள்ளைங்கள வந்து நம்மள கட்டுப்படுத்த முடியாது சகோதரி
ஆமா அழுதுருவாங்க
ஆமா சகோ எ பையனையு தூங்க வைக்கனு அவரு இன்னு தூங்காம ஆடிட்டு இருக்காரு சகோதரி நானு தூங்க வைக்கலாம்னு பாத்தா அவர் எங்க வளிக்கே வரமாட்டிக்கிறாரு
நம்மள தூங்க விடுவாங்க
ஆமா சகோதரி எதாவது ஒண்ணு புடுச்ச புடிச்சு இழுத்தி விட்டதா ச அம்மா வந்து கடையில போய் ரேஷன் கட்ல போய் அரிசி கோதுமலா வாங்கிட்டு வந்திருப்பாங்களாட்டு சகோதரி
ஆமா
அப்டி நல்லா கொட்டிவிட்டுட்டா சகோதரி அப்றோ அம்மா எல்லா அல்லி போட்டு எல்லா க்ளீன் பண்ணில்ல வீட்டையே கூட்டிட்இருக்கு க்காங்க
சரிதா ம் இவ எப்டின்னா அம்மா எங் அம்மா எங்க வெளிய போயிட்டு கடை வந்த உடன வந்து பை வச்சுருப்பாங்கல்ல வந்து பையில போய் பாப்பா அவளுக்கு எதாது ஃபண்ணர் ஆவ்
ஆமா சகோதரி கொழந்தைங்களுக்கு வந்து அவங்க கொழந்தைங்களுக்கு தெரியுது சகோதரி திரி இந்த மாரிதா பொருள் வந்து வாங்கிட் வரங்க அப்டின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அந்த பையில வந்து ஏதாது இருக் ஒ அப்டின்னு வெளிய அதே மாரிதா சகோதரி அப்பா வந்து நைட்டு வேலைய முடிச்சட்டு வருவாங்களா தோழி நம்போது அவரோட அவ் அவ் அவரோட லஞ்ச் ச்பேகம் பா டிபன் பாக்ஸ்ச திறந்த பாப்ப ஏதாச்சும் இருக்கா தாத்தா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்காரா அப்டின்னு சொல்லி அவரு பாப்பாரு சபரி பாத்து த்தா வந்துட்டு அவுருக்கு மனசு நிறைவாகு
ஆ வா அதனால அம்மா இப்போ கடைக்கு போயிட்டு வ ரொம்ப ஒரு இந்த ஜூஸ் உண்டு பத் தத்தரக்குள்ள ஜூஸ் அந்த மாரி எதாது வாங்கிட்டுதா வரது
ஆமா சகோதரி ஆமா ஆமா என்ன பண்றது பசங்க வந்து கொழந்தைங்க வந்து அந்த மாரி ஆகி போயிட்டாங்க ஏதாது ஒண்ணு இருக்கா என்ன ஏதுன்னு பாத்து வந்து இது பண்ற அளவுக்கு மாறி
ஆமா ஆமா
ஆமா சாகோதரி பாலு சகோரி சமாளிக்கவே முல இப்டிதா வந்து கொழந்தைங்கள சமாளி அது நீங்க அதும் பால்வாடியில எல்லா கொண்டு போய் விடலா அப்டிங்கறாங்க சும்மாப்ப இப்ப எப்டி சகோதரி விட முடியும் நம்ம
ஆ வுடவே முடியாது
அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போதுதா நம்ம விட் விட முடியும் நம்ப
ஆமா
ஆமா சவுடி
ஆ செலவங்க தொந்தரவு தாங்க முடியாம கொண்டு விடுவாங்க
ஆமா சகோதரி எ எங்க வீட்டு பக்கத்துல பால்வாடி இருக்கு சகோதரி அந்த அக்கா வந்து இந்த வார வார பாத்தீங்கன்னா கொழந்தைக்கு சத்துமாவு முட்ட எல்லா குடுப்பாங்களா சகோதரி அவுங்க வந்து வந்துட்டு என்னை வர சொல்லுவங்கன்ன வந்து அத்ததா சதோரி வாங்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு வாரமா நா போறனால நா வந்து போம்போது சரி வீண விட்டு போக முடிய நா தூக்கி போக தூக்கித்துபோனேனா ஒரு பத்து நிமிசோ கோழத்தைகளோட உக்காரவெச்சு விளையாடுவே நம்ம எந்திரிச்சு வந்தோம்னா பின்னாடியே வந்து அழ ஆரம்பிச்சிரா ட்டு போயிட்டா என்ன பண்து அவனுக்கு தெரி்சுக்குதாக்கு கே உடனே வந்து அள ஆரம்பிச்சர்னா சகோதரி அப்டிங்கும் போது அவன ஒரு பத்து நிமிஷம் நானு அவங் கூடவே உக்காந்து ஒரு பதினோரு மணிக்கு போனினா ஒரு மணி வரைக்கு அவ கூடவே உக்காந்து அத அங்கே வந்து முட்டை குடுக்குறாங்களே சகோதரி முட்டைய சாப்பிட சொல்றாங்க அத கணக்கெடுப்புக்கு ஃபோட்டோவு எடுக்க சொல்றாங்களா மா ஆ ல முட்டை கொஞ்சோ வயத்துக்கு குடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச பிள்ளைங்களோட விளையாட வச்சுட்டு அந்த பிள்ளைங்எல்லா படுத்து தூங்கிடுறாங்க சாப்ட்டு தூங்கிட்றாங்களா அவங்க வீட்டுல இருந்து யாராச்சு வந்தாங்கன்னா கூட்டிட்டு போற வரைக்கு அந்த பிள்ளைங்க தூங்குறாங்க இவன கொஞ்ச நேரோ இருக்க வச்சு அந்த பிள்ளைங்க நா அவங்க எல்லா கிளம்பனதுக்கு அப்பறோ நானே இவன வந்து கூட்டிட்டு வந்துர்றது சகோதரி
ஆமா சதோதரி ரெண்டு வயசுக்கு மேலனா தெரியாது சகோதரி நமக்கு நம்ம இருந்துப்பா புடிச்சுப்ப ஒன்றரை வயசுக்கும் போது சகோதரி நமக்கான வேலையே வந்து கெடு சகோதரி நம்மளுமே வந்துட்டு கொஞ்ச இதா தா இருக்கு போ நம்ப ஆனா என்னா பால் வாடி விட்டோன சரி ஸ்கூல் ஸ்கூலுக்கு போம்போது அவங்களுக்கு கொஞ்ச ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க
ஆமா ஸ்கூல் விடாம போ விட்டுக்லா ந அப்டிதா நனச்சிட்ருக்கே பால் வாடி அங்க எனக்கு விருப்பமே இல்ல
ஓ சரி இப்ப வந்து பாப்பாக்கு இப்பதானுங்க ஒரு வயசு முடிஞ்சு ரெண்டு ஒன்னே கால்
ஆமா ஆமா இல்ல நா விடவு மாட்டே எங்க அம்மா விடவு சம்மதிக்க மாட்டே ஆ
ஓ சரிங்க பேசீனிங்களா மொத பேயித்திகளா சதோத்ரி இல்ல அக்காக்கு கொழந்த இருக்குங்களா ஓ நீங்க ஒரே
ரெண்டு எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு
ஓ தங்கச்சி சகோதரி படிச்சிட்டு இருக்காங்களா
ஆமா காலேஜ் படிச்சிற்றிக்காங்க
ஓ சரிங்க சகோதரி அப்டிங்கும்போது வந்துட்டு முத பேத்திங்கனால கொஞ்சோ செல்லந்தா
ஆமா அது இல்லாம மூணு வருஷோ கழிச்சு மூன்றை வருஷோ கழிச்சு கெடச்சிருக்குல
ஆமா சகோதரி மொதோ கொழந்தை மொத மொத பேரனோ பேத்தியோ பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷந்தா
ஆமா
உங்க அம்மாவ சொ சகோதரி பாப்பா என்னன் சகோதரி கூப்பிடுவா வந்துட்டு பாட்டின்னு கூப்படுவாலா இல்ல எப்டி கூப்பிடுவா
உம்மா நாங்க வந்து உம்மானு கூப்பிடுவோம்ல அந்த மாதிரி
ஓ செரிங்க சார் அம்மாம்மாங்கரத உம்மாங்கிற மாரி நீங்க சொல்லுவீங்க ஓஸ் சேரிங்க சேரிங்க சகோதரி உங்க மாமியார் வீட்டு உங்க மாமியார்எல்லா வந்து கொழந்தைய பாப்பாங்களா
அல்ல அன்னைக்கு ஒருத்த பர்த்டே பிறந்த நாள கூப்பிட்ட பிறக்க எனக்கு ஹஸ்பண்டுக்கு அண்ணே வந்து அண்ணா பெண்டாட்டி வந்து பெத்து கிடந்தாங்க
ஓ சேரிங்க சேரி அவுங்களுக்கு எத்தன அவுங்க மச்சான்ங்காருக்கு எத்தன கொழந்தைங்க சகோதரி
மூனு மூனு
மூனுமே பொன்பள பிள்ளைங்களா
ஆண்பள பிள்ளைங்க
மூனு பசங்களுமே ஆம்பல பசங்களா ஏ மூனு கொழந்தைய இப்ப எல்லா ஒன்னே போது ரெண்டே போதுங்குறாங்க மூனு கொழந்த பெத்துகிட்டாங்களா
அது எப்டிம்மா வரிச வரிச யாட்டு
ஒ ரெட்ட பிள்ளைங்களா சகோதரி வெயில வந்துட்டு தொடர்ந்து தொடர்ந்தா ஓ சேரி சேரிங்க
மொத கொழந்தைக்கு எட்டு மாசத் மொத கொழந்த எட்டு மாச ஆமா அடுத்த சொல்லி அடுத்து வந்து ரெண்டாவது கொழந்த வந்து எத்தன ஒரு வயசு ஆகரது முன்னாடி அடுத்தது சொல்லியயாச்சு
ஓ சேரிங்க சேரிங்க சேரிங்க சரிங்க பரவால அப்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒம்போது பதினோரு மாசந்தா முன்ன பின்ன வரும்ங்களாட்டு நீங்க சொல்றது பாக்கும்போது ஏ சகோதரி மூனும்மே ஆம்பள பசங்க அப்டிங்க போது மொத மொத ஒரு பேத்தி பெறந்திருக்கு அப்படிங்கும் போது ஒரு ஆனந்தமா வந்து பா க்கணுங்கற ஆச இல்லைங்களா உங்க மாமியாருக்கு
இல்ல
ஆனா இந்த காலத்துல எப்டி சகோதரி இப்டி அப்பல்லா இப்பல்லா பாத்தீங்கன்னா சகோத பசங்கள விட புள்ளைங்கதா வேணு புள்ளைங்கதா வந்து பாத்துக்கோங்க பசங்க என்ன பசங்க பசங்க என்ன புள்ளைன்னா ரெண்டுமே ஒன்னுதானே புல்ல தா நம்மள வந்து பாத்துக்க முடியணும் புள்ள தா எல்லா பண்ணு அப்டிங்கறாங்க அப்டி இருந்துங்க மாமியார் வீடு மாமியார் சரி அப்டி இருக்காங்க
வந்தா வரட்டு வராம இருக்கட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு எனக்கு அம்மா இருக்காங்க பாக்கறத்துக்கு
அவ்வளவுதா சகோதரி எல்ல உங்க கணவர் எல்லா வந்து எதவும் எதுவு உங்க கணவர் வந்து எதுவு சொல்ல மாட்டாங்களா சகோதரி
கேக்கா
சேரிங்க சேரிங்க இவுங்க நீங்க காதல் திருமணங்கிறதுனால உங்க மாமியாருக்கு அப்டி என்ன இருக்குங்ளோ
ஆ அப்டி அல்ல அவுங்களு காதல் திருமணமந்தா
ஓ சேரி சேரிங்க அவுங்க சொந்தமா சகோதரி
நமக்கு ஆமா சொந்ததா
சேரிங்க சேரிங்க நீங்க சொந்தங்ளா நீங்க சொந்தங்ளா சகோதரி
இல்ல இல்ல நா சொந்தோ இல்ல
ஓ சேரிங்க சகோதரி நீங்க எப்டி சகோதரி வேலைக்கு போற எடத்துல பழக்கங்ளா நீங்க ரெண்டு பேரு
இல்ல இல்ல நா எங்க அக்கா வீட்ல இருக்குபோ எனக்கு அம்மாக்கு அக்காக்கு பொண்ணுகே விட்டீங்க கம
ஓ பெரிம்மா வீட்ல இருந்தீங்களா
பெரிமாண்ணப் பெரிமாக் பொண்ணு விடல
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி சேரிங்க சேரிங்க சகோதரி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில போய் விரும்புனதே கல்யாண பண்ணியாச்சு
ஆமா ஆமா
சேரிங்க சேரிங்க சகோதரி தங்கச்சி சகோதரி காலேஜ் போயிட்டாங்களா தங்கச்சி காலேஜிக்கு போயிட்டாங்களா சகோதரி சேரிங்க செரி தங்கச்சி இருந்தா உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகுங்களே
ஆமா எந்த டைம் பாஸ் ஆகு கொழந்தைய பாக்க டைம் பாஸ் ஆகு
தங்கத் த்து கடைசி வருஷ படிக்கறங்களா சகோதரி எத்தனாவது வருஷ்
செகண்ட் செகண்டு வருஷம் ரெண்டாவ
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி என்ன குரூப் சகோதரி எடுத்திருக்காங்க பீ சி ல சகோரி ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி காலேஜ் லைஃப்ல உங்களுக்கு எப்டி போயிட்டு இருக்குங்களா
ஆ போயிட்டு இருங்கன்னா
சேரிங்க சேரிங்க நீங்களு உங்க தங்கச்சி நல்லா க்ளோஸுங்களா
அவ சண்ட போடுவா அ அது அந்த நேர தா ஆ
இப்பவு நீங்க ரெண்டு பேரு சண்ட போட்டுப்பீங்களா
ஆ இல்ல இல்ல எப்பமா ஒரு க்க அந்த நேர தா அதுக்கவ
ஆனா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம தங்கச்சி கூட இருக்கிற ஒற்றுமைய விட கல்யாணத்துக்கு அப்பறம் இருக்கிற பாண்டு தா வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க உண்மைங்களா சகோதரி
ஆமா ஆமா
அதாதா எ பிரண்டுமே சகோதரி எ ஏ ஃபிரண்டுக்கு ஃபிரெண்டுக்கு ஒரு அப் தா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா அடிச்சிப்பாங்களாமா என் ஃபிரண்டுக்கும் அவங்களோட அக்காக்கும் ஒரு நாலு வருஷம் முன்ன பின்ன சகோதரி அவ என்ன பண்றானா அவுங்க அக்காக் கல்யாண ஆகி போனதுகப்பறம்தான் அவுங்க அக்காவ ரொம்ப மிஸ் பண்றேன் சொல்லி ஸ்டேட்டஸ் ஸ அடிக்கடி போட்டுட் டு இருப்பா சகோதரி சோசியல் மீடியால அவதா சொல்லுவ இருக்க மோது தெர்லடி அக்கா வந்து மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறம் தாண்டி வந் துட்டு அவங்களோட வேல்யூ வந்துட்டு தெரியிது அப்படிங்கிற மாரிலா பீல் பண்ணி சொல்லுவா சகோதரி எங்கிட்
ஆமா
சேரிங் சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட் அது வேறொரு அழப்புல இத பத்தி தொடர்ந்து பேசலாம் சகோதி
ஆ செரிங்க தோழி
கோதிரி நன் றி வணக்கம்